வணக்கம் எப்டிருக்கீங்க
நல்லாருக்கே நீங்க எப்டி இருக்கீங்க
ரொம்ப நல்லாருக்கே உங்க வீட்ல எல்லாரு எப்டி இருக்காங்க
எல்லாரு ரொம்ப நலமா இருக்காங்க நம்ம இந்த தடவ என்ன டாபிக் பண்ணி பேசலா
இந்த டைம் நம்ம பேச போற டாபிக் வந்து பாத்தீங்கன்னா ஆ வாழ்க்கைல நம்ம என்ன செய்யலா என்ன பண்ணலானு நீங்க யோசிச்சு வச்சிருக்கீங்க இதெல்லா சாதிக்கணு இதெல்லா செய்யணு இதெல்லா ஒரு டைமாவது நம்ம லைஃப்ல பண்ணி பாத்துரணு அப்டின்ற மாரிலா நெறைய விஷய ங்கள் யோசிச்சிருப்பீங்க இல்லையா லைஃப்ல சாதிக்கணு அப்டின்றதுக்காக சோ அந்த மாரி எதாவது
ஓகே நீங்க என்ன ஆச இருக்கு உங்களுக்கு
எனக்கு வந்து சரியா சொல்லணுனா ஏகப்பட்ட ஆச இருக்குங்க நெறைய வச்சிருக்கே உள்ள சோ அதுல ஒரு சில விஷயோ அப்டின்னு ஆசப்பட்டது என்னன்னா நமக்கு வந்து ஏன்னா ம் என்னோட குடும்போ ஏழ்மையான குடும்பந்தா ஸோ ஏழ்மையான குடும்பத்துல இருக்குற எல்லாருக்குமே இருக்குற ஒரே ஆச நல்ல நெலமைக்கு வரணு ஒரு பெரிய வீடு கட்டணு சோ அந்த பெரிய வீட்ல வந்து அம்மாவையு அப்பாவையு உக்கார வைக்கணு சோ நம்ம உற்றார் உறவினர் எல்லாரு பாக்கும்படி ம் நல்லா சந்தோஷமா வாழ்ந்து காட்டணு சோ இந்த மாரி ஏகப்பட்ட ஆசைகள் இருக்கு அது எல்லாருக்கு இருக்குறதுதா எனக்குள்ளேயு அது இருக்கு அதுதா என்னோட முக்கியமான ஆச உங்களுக்கு அந்த மாரி நெறையா ஆச இருக்கா எதாவது
ஆ இருக்குங்க ஆசல்லா இருக்கு
ஆஹ
என்னன்னா எப்டின்னா ஒரு ஃபேம்லில ஒரு சின்ன ஸ்டோரியா சொல்ல போனா ஒரு சின்ன கதை கதாபாத்திரோ அப்படின்னு பாத்தா அ வீட்டுல வந்து அம்மா அப்பா ரெண்டு பொண்ணுங்க ஆ அந்த ரெண்டு அந்த வீட்டுக்குள்ள ரெண்டு பெண் கொழந்தைனாலே ரொம்ப சந்தோஷமான வீடு தான ஒரு பையே ஒரு பொண்ணு இருக்குற எடத்துல சும்மா சண்ட போட்டேதா இருப்பாங்க இதே ரெண்டு பசங்க ரெண்டு பொண்ணுங்க இருந்த எடத்துல பாத்திங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு குடுத்துட்டு இருப்பாங்க சொல்லப்போனா அது ஒரு தனி ஃபீலா இருக்கு இப்ப அக்கா தங்கச்சி அப்டிங்கு போது சும்மா சண்டே போட்டே தான இருப்பாங்க ஆனா இந்த ரெண்டு பேரு பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு பெண் குழந்தையுமே அ ஒரு ஒரு கட்டத்துல பாத்தீங்கன்னா அ படிச்சு முடிச்சதுக்கு அப்றோ வேலைக்கு போற ஒரு ஸ்டேஜ் வந்ததுக் அப்றோ நம்ம வீட்ல என்ன தேவ இருக்கு நம்ம அப்பா அம்மாக்கு என்ன வேணு அப்டிங்கறது யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க யோசிக்கு போது ஃபர்ஸ்ட்டு நம்மள்து முதல் தேவ வந்து என்னன்னா வீடு நம்ம சொந்த பந்தத்து முன்னாடி மத்தவங் முன்னாடி நம்ம அப்பா அம்மாவ தல குமிய வக்க கூடாது நம்ம நல்லபடியா வீடு கட்டணு அப்டினு சொல்லி ஃபர்ஸ்ட்டு ஒரு இப்ப நம்ம வர் இருவதாயிரத்துக் வேலைக் போறோ இல்ல பத்தாய்ருவாய்கு வேலைக் போறோனா நம்ம ப இப்பதா எல்லா பக்கோ ஃப்ரீ பஸ் ஆயிச்சே மகளிர் ஃப்ரீ பஸ் தானே இப்ப ஃப்ரீ பஸ்லே போயிட்டு வந்துருவோ இல்லிங்களா அப்போ அதுவந்து ஒரு பி இருந்தாலுமே ஒரு சில டைம்ல பிரைவேட் பஸ்ஸு வரு இல்லிங்ளா அதுக் க்கு தேவையான காசு எடுத்து வச்சுட்டு அ கொஞ்சோ கொஞ்சோ கொஞ்சோ கொஞ்சோ கொஞ்சோ கொஞ்சோ காஸ் சேத்தி வச்சு ஒரு வீடு கட்றோ அந்த கட்டி மத்தவங்க முன்னாடி லா நம்ம நல்லா வாழ்ந்து பாட்டணுன் சொல்லி உடம் எப்டின்னா மனசுல செம்ம வெறியா இருக்குணுங்க அப்டினா ஒரு இந்த எப்டின்னா மிருகமா மாறிர்ணு அந்த இடத்துல அந்த மாரி யார் முன்னாடி நம்ம அப்பா அம்மாவயு விட்ற கூடாது நம்ம அக்கா தங்கச்சிங்ளை விட் ட்ற கூடாதுன் சொல்லி செம்ம வெறியா இருக்காங்க ஆனா அதே மாதி வீடு கட்டி முடிச்சோ எல்லாத்தியு கு எல்லாத்தியு கூப்புட்டு ஆ பால் காய்ச்சுணூனு நெனைச்சோ ஆனா நா கூப்புடல ஏனா நம்மள ரொம்ப உதாசன படுத்தினவங்கள நம்ம ரொம்ப முதல் பாயிண்டா வெக்க கூடாதுன்னு சொல்லி நம்ம வீட்ல இருக்க நாலு பேர்த்த மட்டு வச்சு பால் காய்ச்சிட்டு அ இந்த மாரி ஆ குழந்தைங்க இருக்கிற ஏரியாஸ் அந்த இப்ப வந்து பாத்தீங்கன்னா நெறைய ஆசிரமம் இருக் இல்லைங்ளா அந்த இடத்துக்கு போய் நம்ம என்ன இந்த பால் காச்சக் நம்ம என்ன செலவு பண்ணமோ அந்த செலவு அங்க போய் ஃபுல் டே செலவு பண்ணோங்க அது எனக்கு ரொம்ப ரொம்ப மறக்கவு முடில அ இந்த மாரி இன்னொரு வீடு கட்டணு மறுடிபயு இதே விஷய நா பண்ணணுனு ரொம்ப வெறியா இருக்கேங்க
அருமையான விஷ்யங்க ரொம்ப அழகா சொன்னீங்க ஆக்சுவ்லா உங்களோட இந்த அ அதாது அந்த ஹெல்ப் ங் டென்டசி ஆசை அப்டின்றது ஆ ரொம்பவே பிரமாதமான விஷ்யோ ஆக்சுவலா இது என்னோட மனதார நா பாத்தே கண்டிப்பா அது நடக்குன்றது நா வேண்டிக்றே
அது ரொம்ப ஆசங்க என்னனா அப்பா அம்மாக்கு ஒரு வீடு அப்டின்னா இப்ப வர ஆ எதிர்காலத்துல வந்து கணவர் எப்டின்னு நமக்கு தெரியாது இல்லைங்ளா அப்டிங்கு போது நம்ம மத்தவங்க வீட்ல என்ன இருக்கு நம்ம போய் அங்க இருந்துக்லா நம்ம பொழச்சுக்லா நம்ம வாழ்கைய வாழ்ந்துக்லா நனைக்கிறத வந்து தப்பு நம்மகிட்யே எல்லா இருக்கணு நா அதே மாரி நம்ம எடுக்கக்கூடிய ஒரு பாட்னர்ஸுமே நம்ளுக்கு வந்து குறைவோ அ மேலயோ அதலா பாக்க கூடாது நல்ல குணோ நல்ல குணோ நல்லா சம்பாரிக்கணு அ எந்த காரணத்திலுயு எந்த காலத்திலுயு இறுதி வரைக்கு நம்ம கைவிடக் கூடாது அதுதா ஃபஸ்ட்டு பாயிண்ட் ப்ச் எல்லா நேரங்களியுமே நம்ம கைவிடக் கூடாது நம்ம தப்பே பண்ணாலு நம்ம கூட தா நிக்குணு
சூப்பர் சூப்பர்ங்க
அப்ப இருந்தா மட்டுமே என்னனா இன்னொரு கை வந்த மார்தான ஒரே கை பாட்ல சம் அ சம்பாதிக்கிறப்போ இன்னொரு கைப்பாட்டு வரக்கு இனியு மறுவடியு நம்ம அந்த வீடு கட்டுறது ரொம்ப சுலபம் தானே அதனால நம்ளோடைய தேவைகள நம்ம செஞ்சுக்ணுங்கறது வந்து ரொம்ப இதுங்க ஆச அதுதா வெறி
அருமை சூப்பர் சூப்பருங்க கண்டிப்பா அது நடக்கும் ம் எனக்கு எனக்கு சொல்ணுன்னா அதுதாங்க அங்க வீடும் அம்மா அப்பாவ நல்லா வாழ வெக்கிறதும் இது வந்து முதல் கட்டமா எனக்கு எனக்குன்ருக்குது எனக்கு தனிப்பட்ட முறைல நா செய்யணுனு நெனைக் க்கிறது வந்து நா வந்து எல்லாருக்கு முன்னாடி நா பெரிய மனிதன் நா நாந்தே எங்கிட்டதா காசு நெறைய இருக்கு நா பணக்காரே அப்டின்ற மாரி பகட் டான வாழ்க்கைன இல்லாம ஒரு நார்மலான வாழ்க்கைலதா நா இருக்கணு ஆனா எங்க அப்பா அம்மா கூடமா ஒரு கோபுரத்துலே இருந்தாலு எனக்கு வந்து எதுனாலுமே அது கூட குடிசயா இருந்தா கூட ஓகே அப்டின்ற ஸ்டேஜ்ல நா இருந்திருகே எனக்கு அப்டி இருந்தாலு ஓகேதா பட் ஆனா எங்கிட்ட ஹெல்ப்பு அப்டின் யாரு கேட்டு வந்தாலு நா இல்லேன் சொல்லாதளவுக்கு நா இருக்கணு அது எவ்ளோ பெரிய விஷயமா இருக்கட்டு எவ்ளோ சின்ன விஷயமா இருக்கட்டு அத செய்யக்கூடிய எடத்துல நா இருக்கணு அதுதா என்னோட விருப்பம்
சூப்பருங்க கண்டிப்பா இந்த மன சு வந்து எல்லாத்துக்கு வருணு சொல்ல முடியாது பட் ஆனா நம்ளோடைய நேரமு செரி காலமு செரி அ நம்மள படச்ச கடவுள் கூட நம்ம மனசும் செரி இந்த வார்த்த அ இந்த நெலம எல்லாமே இத்தே மாரி இருக்கணு அப்டி இருந்தா மட்டுமே தா நம்ப வாழ்க்கைல வந்து எப்போ ஒரே மாரி இருக்க முடியு
உண்மதாங்க ஆனா நம்ம நெனைச்சது எல்லாமே நடந்துருமான் கேட்டா ஒரு கேள்விக்குறிதா அத நோக்கிதா எல்லாரு ஓடிட்ருக்கோ பாப்போம் என்ன நடக்குதுன்னு
கண்டிப்பா நடக்குங்க ஏ நீங்க முடியாது நெனைக்கிறீங்க முடியுன் நெனைங்க பாஸ்ட்டிவ் எதிர்காலத்த பத்தி நம்ம வந்து ஒ நோக்கி போறோ அப்டின்னா அ நம்ம ப்ச் நடக்காதப்பவே இப்டி பேசுறோன்னா ஆனா நடந்தா அதோட சந்தோஷத்த அனுபவிக்கும் போது நம்ம எவ்ளோ பேஸ்வோ
உண்மதாங்க அத நோக்கிதா நானு ஓடிக்கிட்ருக்கே பாப்போம் என்ன நடக்குதுனு கன்வேலு இந்த மாரில்லா ம் ம் ஏகப்பட்ட சிந்தனைகள் என்னோட ஓ ஓய்வு நேரத்துல நெறைய விஷயங்கள் தோணும் செரி இப்டி பண்ணா நல்லாருக்கு செரி அப்டி பண்ணா நல்லா இருக்கு அப்டின்ற மாரிலா பாப்போமே எதுதா நடக்கும் அப்டின்ட்டு
லா அந்த மாரிலா நடந்தனா ரொம்ப சந்தோஷமா இருக்கு இல்லேங்களா ஒரு வீடு கட்டுறது மட்டு கெடையாது ஒரு சின்ன பைக் வாங்கணு ஒரு சைக்கிள் வாங்கணு இல்ல நம்ம ஒரு எப்டினா ஒரு கோல்டு ப்ச் இப்ப வந்து நா வளையல் போடணு எனக்கு கோல்ட்ருந்தா வளையல் போடணு கண் கண்ணாடி வளையல்லா பொண்ணுங்களுக்கு ரொம்ப அழகு பட் இருந்தாலுமே இப்ப இருக்க சொசைட்டில இப்ப இருக்க சமூகத்துல வந்து நம்ம ஒரு ஃபங்க்ஷனுக்கே போனோனா நம்ம கண்ணாடி வளையல போட்டு போனா அ நம்மளல்லா ஒரு மாரியா பாக்கும்போது அவங்க கண் அவங்க மனசு எப்படியாவனா இருக்கட்டு பார்வைகள் எப்படி வேணா இருக்கட்டு ஆனா இவங்க முன்னாடியு நம்ம நல்லா இருக்கணு அப்படிங்கிற ஒரு ஒரு எப்டின்னா ஒரு மனசுல ஒரு வெறி இருக்குங்க
சரிங்க சரி சரிங்க ஆக்சுவலா அந்த வெறி இருந்துகிட்டே தா இருக்கணு அது உங்களுக்குன்னு இல்ல எல்லாருக்குமே தா நினைச்சத கண்டிப்பா செய்யணு அது மட் தன்னயு பாதிச்சிட கூடாது தன்ன சுத்தி இருக்கிறவங்களையு பாதிச்சிட கூடாது அப்படிப்பட்ட விஷயங்கள் எதுவா இருந்தாலு சரி அது கண்டிப்பா நடக்கணு அப்படின்றதாங்க என்னோட வேண்டுதலே
இது நம்ம நெனைச்சா போதுமா கடவுள்லல்லா நெனைக்கணு
அது வேனா உண்மதாங்க நூத்துல ஒரு வார்த்த அது
அஹ் கடவுள் வந்து படைக்க தா முடியு பட் நம்மகிட்ட என்ன படச்சு நம்மள இந்த உலகத்துக்கு அனுப்ச்சு விட்டுருவாரு அதுக்கப்ரோ என்ன நடக்கு என்ன ஏதுங்கறது எல்லாமே அவர்கிட்டதா இருக்க போது பட் நம்மளுக்கு எதுவு தெரிய போறது இல்ல ஆனா எல்லாமே நல்லாதா நடக் னா ரொம்ப நல்லதுங்க இதுல இன்னொரு முக்கியமான விஷயோ என்ன தெரியுமா எதிர்காலத்துல ஆஹ் நம்ம என்னன்னா நம்ம அப்பா அம்மா வந்து கடைசி முட்டு நம்ம கூடயே இருக்கணுங்க எந்த காலத்திலயு நம்மள விட்டு பிரிய கூடாது அஹ் அது ஒண்ணுதாங்க என்னோட ச் எதிர்கால ஆசயே
ட்ராப்ல அது ப்ரமாதங்க ஆக்சுவலா அது எல்லாரு நெனைக்க மாட்டாங்க சோ பெத்த தாய் தந்தையு நல்லபடியா பாத்துக்கணுனு நெனக்கிறீங்க ரொம்பவே அருமையான விஷயம்
அ ஹ் கண்டிப்பாங்க அப்பதானே நம்ம எப்டி நம்ம அப்பா அம்மாவ பாத்துக்றோமோ அப்டித்தானே நம்ம வீட்டுக்கு வர்றவனு நம்மள பத்தி நெனப்பா பரவால அவங்கள விடுங்க ஹஸ்பண்ட் கூட கணவர கூட விடுங்க நம்ம நம்ம நம்மளோடைய தலமுற நம்ம பொண்ணா இருக்கட்டு பையனா இருக்கட்டு அவங்கள எல்லா நெனச்சு பாருங்களே நம்ம எப்டி நம்ம அப்பா அம்மாவ பாக்றோமோ அந்த மாரிதானே அவங்க நம்மள பாப்பாங்க நம்ம பாதில நம்ம அப்பாம்மாய கை விட்டுடோம்னா நம்ம புள்ளைகளு நம்மள கை விட்டுருவாங்கள்ல சீக்கிரோ
உண்மதாங்க கர்மா அப்டின்றது இப்போல்லா எல்லாருக்குமே உடனே உடனே அந்த லைஃப்லயே கெடச்சிரது தான் செய்த தண்டனைக்கு தானே தன்னோட இந்த விதிலயே வந்து எல்லா தயுமே உம் யார் பேரு என்னன்னு சொல்லுவாங்க ஆஹ் தன்னோட பாவங்கள் எல்லாமே இதே இதுலயே கழிஞ்சிரு ஷோ அந்த அளவுக்கு தண்டனையு இந்த இதுலயே இதே ஜென்மத்லயே கெடச்சிருன்னு சொல்லுவாங்க சோ அது மாரி ன அதுதா இங்கே எல்லாமே எல்லாருக்குமே அது அது உண்மைதா ஆக்சுவலா நீங்க சொன்னது
உம் நம்ம எண்ணம் போல தாங்க வாழ்க்க அந்த மாரிதா நம்ம எண்ணோ வந்து நல்லதா நடந்துச்சுன்னா நல்லதா இருந்தா அது நல்லதாவே ந நடக்கு
கண்டிப்பா கண்டிப்பா
நல்லபடியா வீடு கட்டணு ஆஹ் நல்லபடியா வீடு கட்டணு நல்ல பைக் எடுக்கணு நம்ம வீட்டுக்கு தேவையானத விட நம்ம பத் மத்தவங்களுக்கு என்ன தேவ நம்ம கொழந்தைகளுக்கு என்ன தேவ நம்ம கணவருக்கு என்ன நம்ம மனைவிக்கு என்ன நம்ம தங்கைக்கு அக்கா மார்களுக்கு எல்லாத்துக்கு என்ன விருப்பமோ இத படியே செய்வோ எதிர்காலத்த பத்தி இனியு ஓடுவோ இதே பதி பேசுறக்கு நெறய டாபிக் வந்து கெடச்சாலு இத பத்தி பேசும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷ்மா இருந்ச்சு அ மறுபடியு இந்த வாய்ப்பு கெடச்சா நம்ம கண்டிப்பா பேசுவோங்க
கண்டிப்பா நன்றி
அ நன்றி